அப்டி அப்டிதான்கா என் ஃப்ரெண்டு எல்லா அப்பவே நல்ல முடிவு எடுத்து ஆரி ஒர்க் பழகு
ஆரி வொர்க்கு பேசிக்கெல்லா எனக்கெல்லா நல்லா தெரியு பட் இப்ப வீட்ல என்ன பண்ணி ட்டாங்கன்னா நம்ம அந்த ஃபேமிலி பிளானிங் எல்லா பண்ணதுக்கு அப்றோ நம்மளுக்கு அந்த தலைக்கு ஊத்துவோம் இல்லையா இப்ப தலைக்கு ஊத்தும் போது நல்லா பெயின் வரு அதனால எங்க வீட்டுக்காரு ஆரிவொர்க் இப்ப வேண்டா டிச்சிங் மட்டு பேட்டர்ன்ல கத்துக்கோ அப்டின்ட்டு சுடிதார், பிளவுஸு அந்த இப்ப நியூ மாடல் அந்த சுடிதார் எல்லாமே நல்லா தெப்பே சோ அதுலயே வந்து நம்ம பேட்டன் வந்து நெறயா மாறு அதாவது பேட்டனா நம்ம வந்து அந்த டிசைன் வெ க்கிறோம்ல்ல அதுக்கு பேட்டன் வந்து மாறு நம்மளுக்கு பேசிக் முடிச்சாச்சு பேட்டன் போம்போது அ
காலேஜில முடிச்சொன்னேவே மேம் எல்லாமே நெறயா ஆர்டர் எல்லாம் குடுத்துட்டாங்க அப்பவே ஒரு ப்ளவுஸ் வந்து மூவாயிர ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ்ஸே சும்மா சிம்பிள் டிசைன் தா மூவாயிர ரூபா வாங்குன மேம் கிட்டயே
உம் ஹும்
அப்பவே கல்லா கட்டியாச்சு அந்த மாதிரி இப்ப அது நா டாலி படிச்சது ஆறாயிர பா இத வந்து ஆரி ஒர்க் பண்ணா அது ஐயாயிற ரூபா தா இப்ப வரிக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கு படிச்சி முடிச்சுட்டு அவளு அது ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்ப அவளுக்கு
ஆமா அது நல்ல ப்ராஃபிட் இல்ல உங்களுக் க்கு நல்ல சம்பளோ அது அப்பறமா எங்க வீட்டுக்கார் சரி ஓகே இதுனா லேடிஸ் டிசைனர்னா அதாவது ஒரு உமன் ஒரு லைப்ஃபு ஒரு மேரேஜ் ஆன உமன் வந்து வெளியில போனும்னா எல்லாவோட இதுவு பா ப்பாங்க இல்லயா வெளில போற வேல எப்டி இருக்காங்க எப்டி பழகறவங்க எப்டி நாம வந்து அட்ஜஸ் பண்ணிக்குவோ நா படிச்சது எல்லாமே கோ எடு தா நா அவ்ளோ அரட் அடிப்போ நாம்பளுக்கு வந்து அந்த காலேஜில் போம்போது எல்லாமே நம்பளுக்கு தெரியு அதாவது பசங்க னா இப்டிதா ப்பானுங்க அத பத்தி வீட்ல அப்டி அளோ பண்ண மாட்டாங்கள்ல கல்யாணத்துக்கு அப்பறோ ஒரு லேடிஸ் வேலைக்கு போறாங்கன்னா அவுங்க போற எடத்த பொறுத்து அவுங்க விடுவாங் னல்ல அது எனக்கு வேலைக்கு போனுன்னு அவசியல்ல கெடியாது ஓன் பிசினஸ்ங்கறதால்ல பட் நா என்னோட இதுக்கு போயே தீரணு ஆமா என்னோட செல்ஃபுக்கு வந்து ரெக்ஸ்பெக்ட் என்னோட செல்ஃப் ரெக்ஸ்பெக்ட்க்கு கொசரோ காப்பாத்தணு போயே ஆகணு அதுக் கொசோரோ நா கெளம்பி இப்பதா வெளிய போற ண்ட மேப் ஆச இருக்கும்பா எல்லாத்துக்குமே ஏன்னா அந்த பத்து வருஷத்துல ஒவ்வொரு முறையு நா நெறைய முற அனுபவிச்சிருக்க நல்லா பேசபோது பேசுவாங்க பட் அந்த பைசா அதாவது நம்ப வீட்டுக்கே ஒரு செலவு ஆய்ரமே இருந்தாலு நம்ம உடன்பிறப் புக்கு எதாவது ஒண்ணுனா நம்பளுக்கு ஆசியா இருக்கு செய்யணு போணுனு பட் அது கூட இவுங்ககிட் ட்ட வந்து நிக்க போது நம்ம யோசிக்கணும்ல
ஆமா ஆமா கரெக்டு தா
உம் அதுக்கொசரமே வெளிய இப்பதா கெளம்பி ‍போற போய் கண்டிப்பா ஒரு ஷாப் வைக்கணு என்னோட ஆச வந்து ட்ரைனிங் ஸ்கூலோட வைக்கணுந்தா ஆச இப்ப நாம்ப போறோம்லிய ட்ரைனிங்கு அதோட வைக்கணுனு ஆச சோ பெரு சா ஆசப்பட்டாதா ஒரு சின்னதா வச்சு ஷாப் வக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க ஷாப் வக்கிற அளவுக் யோசிச்சுனு வச்சுக்கோ வீட்டோட தச்சிட்டு போனுவாங்க வீட் ட்ல தச்சா நம்பளுக்கு வேல்யூபிள் இல்ல நாங்க எடுத்துது மேன் செட்டு சோ நல்ல வருமானோ வரு அதுக்காக ஆச சரி போறோ போ போய் ஒரு ஒன் இயர்ல ஒன் இயர் கோர்ஸ் எடுத்துருக்க அந்த ஒன் இயர்ல போயிட்டு ஃபுல்லா நம்ப தைக்க ஆரமிச்சோ டிசைனர் ஃபேஷன் டிசேனர்னும்போது இன்னு கொஞ்சோ ப்ராஃபிட் நல்லா இருக்கு அதாவது லேடிஸ் டைலர் வேற ஃபேஷன் டிசைனர்ருங்கறது வேற ஆமா அதாவது நம்ம ஓனாவே டிசைன் பண்லா அஹ் லேடிஸ் டைலருங்கறது அதாவது அந்த அளவு வச்சு சிம்பிளா பண்ணுவாங்க அதனால சரி ஓகே அப்டின் ட்டு போயிருக்கிறோ போறோ தக்கிறதுக்கு கடக்குதுதா நம்மளுக்கு தா ஆமா விடா முயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாறி எங்க வீட்ல படிக்க வச்சாச் சும்மா சொல்லகூடாது நா சிங்கிள் டிகிரி அவரு சுத்தமாவே படிக்காதவர் அப்ப சிங்கிள் டிகிரிம் போது ம் அ திளிம்ப வந்து இங்க இந்த டிகி டி டிபி டிடி எஃப் ஆ நம்ம பிரிண்டிங் அடிப் போம்ள பத்திரிக்க அதுக்கு படிக்க வச்சாரு அப் ப ஒரு பதினஞ்சாயிரோ கட்டி படிக்க வச்சாரு வச்சாலுமே அப்ப நம்ம கொழந்த இல்லாம இருந்து கொழந்தருந்து சோ டூ இயர்ஸா கொழந்த இல்ல டூ இயர்ஸ்க்கு அப்பறோ தா பே பி அப்ப நம்ப அததா டேக்கேர் பண்ணுவோ வேல ஒண்ணு நம்மளுக்கு பெருசா தோணாதுல்ல அப்டே போச் வேண்டா நீ போயி என்ன பண்ண போற அப்றோ திளும்பி அந்த பேபி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆவும்போது செகண்ட் பேபி அப்றோ அவனுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆவும்போது போதுன்டா சா ஆள விட்டா போது கொழந்தயு வேணா ட்டியு வேணா இதுக்கப்பறோ அப்டின்னிட்டு அதெல்லா இப்பதா முடிஞ்சிது என்னோட வேலைகள் முடிச்சு விட்டுது இனிமே எனக்கான வேலைகளை மட்டுதா நா ஆரம்பிக்கணு
ஆரம்
அத நோக்கி தா இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோ எல்லாரோட லைஃப்லயுமே டிராவல் நல்லா பண்ணுவோ வீக்லி ஒன் டைம் எங்கேயாவது போவோ இங்க உட் டீ பொள்ளாச்சி இதெல்லா நல்ல பக்க நாங்கே இருக்
ஆ ஆ ஆ
ஒ நாங்க வந்து நெறைய பண்ணுவோ இப்போ போன சண்டே கூட போயி்ட்டு வந்தோ பொள்ளாச்சி
ம் நென அதா நெனைச்ச உன்னே போறீங்க கொஞ்ச சிட்டில இருக்கிறதுனாலே அப்டியே டோட்டல் அப்டியே டோட்டல் ஆப்போசிட் நானு வருஷத்துக்கு ஒரு தட போனாலே ஆச்சி
அது ஒரு பெரிய விஷய தானே நம்ம கிராமத்துல அப்டிதானே இருப்போ இப்ப டவுனுக்குள்ளே என்ன என்னன்னா நம்ப குழந்தைங்க நாம்ப எல்லாமே நம்ம இந்த வீட்டுக்குள்ளாரயே தா இருப் போ பக்கத்துல கூட பெருசா பேச மாட்டோ ஒரு கடைக்கு போறோ ஷாப்பிங் பண்றோ வீட்டுக்கு வரோ வீட்டே உட்டு கதவ ஆ லாக் பண்ணனா வீட்டே விட்டு வெளியே வர மாட்டா அப்ப என் எங்களுக்கு அழுத்த ஜாஸ்தி கொடு ம்ல்லே கிராமத்தில அப்டி கடையாது இல்லே சும்மா நடந்து போனாவே நம்ம இழுத்து வச்சு பேசுவாங்க என்ன பண்ற ஏது பண்ற ஏ கண்டுங்க மாட் றே அப்டி இப்டின்னு நம்மளே இழுத்து வச்சு பேசுவாங்கல்லே அதனால ம் அ அதனால நம்மளுக்கு இங்கேக்கு அங்கேக்கு மாறுவம்லே அதனால குழந்தைங்கல நம்ப வெளியே கூட்டு போனும்லே இப்ப குழந்தைங்க ஸ்கூல் உட்டு வந்தோனோ வீட்டுகுள்ளற டிவி தா பாப் பண்ணுங்க நா விளாடவு விட மாட்டே வெளியிலே போன இந்த கொசுக்கடி அந்த டவுனுக்குள்ள அது ஒரு பிரச்சனை இருக் குலே அதனால விட மாட்ட அவணுங்களுக்கு மன அழுத்த நம்மளுக்கு அழுத்த ஜாஸ்தி ரொம்ப கிராமத்தல அப்டி இல்லலே நானா அந்த த்ரீ டேஸ் வீட்டுக்கு வந்தன்னு வச்சு க்கோ எங்க மாமனார் வீட்டுக்கெல்லா பெருசா போ மாட்டே அந்த மந்த்லி லீவுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு தா சும்மா ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்போ எங்க அண்ணிதா சிரிச்சிட்டே கிடப்பாங்க என்ன நீ வந்தா சாப்ட மாட்டே அதாவது சாப்ட மாட் டோ அடிப்ப நல்லா ரவுண்டு அங்க இங்க பேச ஆரம்பிச்சா கதை கதையா பேசி வப்போமா மணிக்கனக்கா நைட் ஒரு மணி ரெண்டு மணி ஆகு துங்குறதுக்ல நாம போற நேர திரு ருவிழா அப்ப நம்க்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் எல்லாமே வந்துரு பாங்கல்லே அன்னேத்துக்கு உக்காந்து ரெண்டு மணி வரைக்கு விடிய விடியெல்லா பேசுவே எங்க அண்ணி தா சத்த போடுவாங்க என்ன இப்டி பேசிட்டு உக்காந்துருங் ஐய்யய் இருக்கற க்கே ரெண்டு நாள் தா அண்ணி அய்யயோ திளும்பி போனா அந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கணு என்ன நீ கண்டுக்காத உங்களுக்கு என்ன தேவைனு நீங்க செஞ்சுக்கோங்க அப்டின்னு சொல்லிருவோ நானு சாப்ட மாட்ரா வரமாட்டே சாப் ட்டு போய் பேசு அப்டின்னுவாங்க கட்ல ஒன்ன எத்து வந்து நம் வேப்மரத்துக்கு அடியிலே போட்டு அன் டைம் நல்லா கத கதையா ஆலப்போ நாங்கல்லா அப்ப அந்த த்ரீட் டேஸ் வந்து என்னேலக் கூப் விடு போ அதாவது புடிக்க முடியாது ஆனா எங்க வீட்டுல கூட்டே வப்போமாட்டே தயவு செஞ்சு நீ வராத நீ அங்க வந்து நொய் நொய் சொ நீ இங்கே கட நா போறே அப்புடின்னுட்டு கிளம்பிடுவா நம்ம சிங்களா போனாத அதா இவங்களே கூட்டு போணம்னு வச்சுக்கோங்களே சாப்பிட்றியா சாப்பறியா இப்ப நம்ம அம்மா வீட்ல என்ன கொஞ்ச கவனிப்பாங்க இவங்கள மருமாவண்ணு இவழு பின்னாடியே நம்ப சுத்துற மாரி இருக்கு கோ நம்ம போய் பீரியா இருக்க முடியாது பட் நாம்ம போனா நம்மள அவங்க கண்டுக்க மாட்டாங்க அதாது நம்ப அந்த வீட்ல பொறந்த பிள்ளே அவ வந்து சாப்ட்டுக்குவா அவ வந்து குளிச்சுக்குவா அவ வந்து பண்ணிக்குவானிடுவாங்க அதாது சமைச்சு வச்சுட்டு அவங்க வேலைய முடிச்சுடுவாங்க நம்ள கண்டுக்க மாட்டாங்க பட் இவங்கள அழைச்சிட்டு போனுனு வச்சு க்கோங்களே என்ன பண்ற ஏது பண்ற வா சாப்பிடு நொய் நொய்னுன்னு இங்க போய் வரவா அங்க போய் அதனாலே எ எங்க வீட்டுக்கார என்ன கூட்டே போ மாட் அது எங்கம்மா வீட்டுக்குன்னா தயவு செஞ்சு மகராசா நீ வராத அப்புடின்னு விடுவ அவங்களு வரமாட்டாங்கா பெருசா அதா நா போற நேர இவங்களுக்கு இங்க வேல அதனால செரி மினிமம் டூ ஆர் த்ரீ டேஸ்ஷுதா அதுக் மேல அவரு விட மாட் டவங்க பசங்ளுக்லா சமைக்கணோ அப்டிங்க போது நம்ம இங்கந்து போம்போதே உங்ளுக்கெல்லா ரெடிப் பண்ணி வச்சிடணோ அதாவ்து இட்லி ஆவ்ங்கு விட மாட்டே அப்டி விட்டு போய் த இந்த மொற ரொம்ப சண்டயாய்ச்சி வீட்ல பசங்ளுக் கொப்ளோ போடோணோ எங்க ஊர் சய்டு வரம்போது வெயிலு தாக்க அதிகமா இருக்கும் எங்க லைன்ல அப்ப அ இவங் நாங்க இருக்ற ஏரியா புஃல்லா குளு குளுனே எங்க பக்கத்துல எங்க பொள்ளாச்சி ஊட்டி கேரளா அப்டின் போது சென்ட்ரல் பாயிண்ட் நாங்க இருக் கர் ஏரியா எங்ளுக்கு இங்க குளு குளுனுருக்கு பட் நாங்க வரது வந்து சென்னை சய்டு ஊர் வெ அங்க வந்தனா ஏ பசங்ளுக்கு எனக்கே பிடிக்காது அங்க வந்தா வன் நாள் சுத்தனும்மா மூணா நாள் பாபாய் போய்ட்டு வருகிறேன் அப்டினிட்டுக்க ஏண்டி அப்டின்னாய் ஈய நிலை வெக்க தாங்க முடில ஒரே உபசமா இருக்குதுன்னு அதுக்குள்ள பசங்ளுக் அங்க டே மாத்திடு அதாவ்து அந்த ரெண்டு மூண் நாளா கொப்ளோ போட ஆரம்பிக்கு வேக்குரு நெறைய வர ஆரம்பிக் கோ இங்க நாங்க இருக்ற ஏரியா வந்து பாத்தீங்ன்னா வெய்லே தெரியாது உங்ளுக்கு ஜில்லுனு க்ளைமேட் இருக் தாவ்து அந்த நம்ம அக்னி பொறக்குதுல அந்த ஒன் வீக்கு அந்த அக் அக்னி கி அப்பதா எங்ளுக் இங்க வெயிலு காமிக்கோ அந்த ஒன் வீக் முஞ்ச ஒன்னே அதுவு தெரியாது அ போன இயர்ல்லா போனே இந்த வர்ஷ தா வெய்ல் போன வர்ஷ்ல சர்யான மழ அக்னில்லா பிச்சி தள்ளிர்ச்சி எங்ளுக் இங்க மழ அதனால ம் இப்யு மல போட்டுட்டு தா இருக் குது
ஆ
எக் கேர்ளா மழ ஊட்டி மழ அப்டி இருக்கு எங்ளுக் டக்கு டக்குன் மழ போட்டுட்டே ருக் கு அதாவது எங்ளுக் அந்த வெயில் வந்து அந்த மே மாஸ மட்டுந்தா அதாவது அந்த கத்திரி வெயில் மட் டுந்தா மத்தபடி அதுவே நம்ம வீட்ட விட்டு வெளி போனாதா தெரியு அந்த வெயிலு நா இங்க டாவுன பொறத்த வரைக்கு வீடு வீடு விட்டா ஆபீஸ் சு ச அதுக்குள்ளே இருக்றவுங்ளுக்கு தெரியாதுல ஆ எங்க அம்மாவுட்டு சைட்லா வ ந்தன வச்சுக்கோ அதுக்குதா வேப் மரதடியில கட்லு தூக்கி போட்டுக்குவே நானு தய்வு செஞ்சே என்னிய யாரஸ் திண்ணுவே அப்டியே படுத் நல்லா தூங்க எனக்கே தங்காத் அங்க வந்த வெய்லு அம்மா வீடு வேற ஓட் ட்டு வீடு வேற அது இருக்ற உப்பசத்த இன்னு கெளப்பி வுடுமா செட்டாகாது நம்மளுக் வேண்டா சாமி அப்டினிட்டு ரெண் நாள் அதாவது அந்த ரெண் நாள் நம்ம மைண்ட் ஃப்ரீ பண்ணனு நம்ளுக் என்ன தேவயோ ஆட்டமோ ஜாலியா ஆட்றோமோ குதிக்றோமோ பசங் கூட முடிஸ்ட்டு பா பாய் சி யூ னு சொல்லிட் வர்றதோட செரி அப்றோ திரும்ப அடுத் வர்ஷோ ஆகு போறதுக்கு அ விசேஷங்கள் மட்டும் கெளம்பி போவோ
ஆ
மத்தபடி சும்மா ரெகுலரா எங்ளால வர முடியாது ஏதாவது ஒரு முக்கியமான தேவ ஆ ஆ அது வர் ஷத்துக்கு லீவுக்கு கண்டிப்பா போய்டுவோ மத்தபடி விசேஷங்கள் வந்து நம்ப அம்மா வீட்ல விசேஷ நம்ப அக்கா வீட் டு விசேஷ அதுக்கு மட்டுந்தா வர மாரி இருக்கு சோ அதுக்கு நாம்ப போலன்னா அவுங்க நம்பள சத்தம் போடுவாங்க இன்னொன்னு தப்பா நெனைப்பாங்க
ஆமா கரெட்டு
தேவ வெக்கும்போது அவுங்க வந்து நிக்கணும்ல அதனால அந் இந்த ஒரு முக்கியமான தேவைக மட்டும் அதாவது ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ்க்கா போய்டுவோ ஏதாவுது ஒரு விசேஷ வந்துரு கல்யாண காது குத்து லொட்டு லொசுக்குன் வந் துரு சோ அதுக்குன்னு அதுக்கு போய்டுவோ ஆ மத்தபடி கொஞ்சோ ரேருதா இந்தன இந்த டைம் நா கூப்பற உங்களுக்கு சரிங்களா நம்பர் இதே நம்பர் தானே
ஆமா ஆ ஆமா ஆமா ஆஹ இல்ல இல்ல இல்லல்ல சாரி சாரி இன்னொர் நம்பர் வச்சிருக்க அத அனுப்
சேரி அத அனுப்ச்சுடுங்க நா கூப்புர்ற ஆ சேரி ‌ம் அதுவே கட்டாயிடுச்சு
புரியில